கேக்குதா ஆ
ஆ எனக்கு கேக்குது
ஃபோன்பே பண்ணிடே அந்த போலீஸ்
அதுதா ஏ கட்டாச்சி எனக்கு வந்துட்டு டிஸ்கனெக்டிங்ன்னு இப்ப வ ந்து காட்டிட்டு இருந்துச்சு
தெரியல ஏ கட்டாச்சு நினை அதுக்கப்பற ஏ அக்கா கூப்ட்டா
ஆ
அப்பற நா ஏ அக்காட்ட பேசிட்ருந்தே எனக்கு எது ஆகல
ஆ அப்ப நீங்க அந்த கோல அட்டன் பண்ணனாலு இது
இல்ல நீ கட் பண்ணி ஃபுல்லா வெளி வந்ததுக்கப்பறந்தா நா அவ கூப்ட்டு அந்த ஆப்புக்கு வர சொன்னா அப்ற ஏ உனக்கு வரலன்னு தெரியு
எனக்கு வந்து ரொம்ப நேரமா உங்களோட ப்லிங்க் ஆகிட்டே இருந்துச்சு டிஸ்கனக்டிங் டிஸ்க் கனெக்டிங்னே வந்துச்சு அதுக்கப்றப்ப இப்ப வரைக்குமே அந்த மேல நோட்டிபிகேஷன்ல டிஸ்கனெக்டிங்கலயே தா இருக்கு
ஏதாவது
இது இப்ப சர்வர் டவுன்னாமா
ஒனக்கு காட்டுதா
எனக்காட்ல அந்த குரூப்ல போயிட்ருக்கு பேசிட்ருக்காங்க சர் உங்கக்கா எவ்ளோ முடிச்சுட்டாங்க
நம்ம வந்து அத பத்திலா இதுல பேசக் கூடாது
அய்யோ வேற என்னத்து பேசணுமாமா
ஜ பேதாது ஜ
ஜமா கேக்குற என்னல்லா பேசணு
அது அதுவுமே இதுல பேசக்கூடாது நானே குளூர்து உள்ள கூட போகாம வெளிய உக்காந்துருக்கே
அந்த அளவுக்கு உங்க வீட்ல டவர் கெடைக்காதா
ஆ இதுக்கு இதோட டவறு கொஞ்ச கம்மியா தானே கெடைக்குது நல்லா கெடைக்கிற எடத்துலயே
ஆமா ஆமா இது விட்டு விட்டுதா கெடைக்குது பைத்திகமாட்ட பண்ணிட்டு கடக்குது சாப்ட்டாச்சா
இல்ல நா என்ன செஞ்சு ட்ருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது
உக்காந்துட்ருக்கீங்களா நீங்க அப்பத்துலருந்து
ஆமா நா அதுக்கப்பற ஏ அக்காட்ட பேசிட்டே இருந்தன்னா
உங்க அக்கா வேற ரோட்ல போறவங்க என்ன நெனைப்பாங்க இந்த புள்ள இதுக்கு வெளட்டுக்கு உக்காந்துட்ருக்கு
ஆம்மா அவளுக்கு என்ன வீட் என்னது வீட்லயே இருக்கா ஜாலியா என்திருச்சா ஃபோன் பேசலா தூங்னா ஃபோன் பேசலா
ஆ அவங்களுக்காச்சு ரெண்டு பேர் இருக்காங்க
அவ ஃப்ரெண்ட்ஸ்லா நறைய பேர் இருக்காங்கடி அவங்க மூலியமா தானே இவளுக்கே தெரிஞ்சுது
ஆ நீங்க ஒன்னு ஒரு ஃப்ரெண்டு் தான சொன்னீங்க
ஒரு ஃப்ர இ இல்ல அவ கேங் ஃபுல்லா கேங்கும் இதுலதா இருக்காங்க போல அவங்க கூடல்லா பேசிக்கிட்டே இருக்கா நா தா அவளுக்கு இப்ப எனக்கு நீ இப்ப நீயே அவ என் தம்பி செஞ்சதா அவனுக்கு தாஸ்த்தியா செஞ்சான்லடி ஜாஸ்தியா செஞ்சான்லடின் பொளம்பிட்டே இருக்கா
என்னது என்னாச்சு டாஸ்க் ஆனா ஓட்டிபி வருசே
அதெல்லா எல்லாமே ப்ரொஃபைல் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்
அது வந்து எனக்கே நாலு நாள் ஆச்சுக்கா அந்த டாஸ்க் சசன் அவ்ளோ நாள் எடுக்குது ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ட்டே இருங்க
ரெஃப்ரஷ் பண்ண சொல்னு அவ ஒர்க் அவன கூப்ட்லா சரி காலி பேசலா அவன கூ ப்லான்னா ஒர்க்ல இருக்க அப்டிங்றா
ஆனா இது வெறு ப்ரொஃபைல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே வந்துட்டு காலியா இருக்கலாமாம்மா
ஆ ஆமா அதுதா இருக்லா அதுக்கு அவன கூப்ட்லான்தா
எனக்கு அந்த யார்ட்ட போய் பேசறதுன்னு எனக்கு கை பொரியுது யாருக்காவது கூப்
பர பரன்ட்ருக்கு என்ன ஆகுதுன் பாக்கலானா
அதுதா ஒரு டைம் வந்துட்டுனா கூடி பரவால்ல யார் ட்ட பேசினா என்ன காசு வருதுல்லன் சொல்லலா இது காசு வருமா தெரில அசிங்கப்பட்டு போய் பேசனுமானு எதுக்கு வண்
காலைல எனக்கேன் எந்திரிக்கிறத நெனச்சாலே அப் அப்டி இருக்கு எப்டி குளுருது தெரிமா எங்க சைடு்லா ரொம்ப குளுரு செட்டிப்பாளையம் இந்த சைடு தான செட்டிப்பாளையத்ல இருந்து கெணத்து கடவுனா ஃபுல்லாமே பொள்ளாச்சி ரோடு தான அதனால சம் குளூரு எங்க சைட்ல்லா ஐயோ காலைலலா அப்டி இழுத்து போத்தி தூங்கனு போல எந்திரிக்கவே அஞ்சு நாள் ஐயோ ரெண்டு நாள் கா பெய்டு போனாலு மூன் நாள் சேலரி புடிச்சு
ஆ ஆமா லாஸ்ட் டைமுமே உங்களுக்கு அப்டித்தான
ஆமா எதுக்கு இப்டி சாலரி புடிக்குறாங்க நா வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கணக் போட்டு வச்சிருந்த பாத்தா ஃபோர் ஹண்ட்ரட்தா
அப்டியா உங்களுக்கு அப்போ ஃபோர் ஹ நா மூணு ஃபோர் ஹண்ட்ரட்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புடிச்சாங்ளா
ஆமா வ ஹ அதை விடே புடிச்சாங்க எனக்கு ஆமா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ டுவெல்லு போட்டாதா வந்துட்டு சாரி ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ தேர்ட்டி தேர்ட்டி போட்டாதா டுவெல் தௌசண்ட் வருது எனக்கு
அ
செரியா அப்போ அப்ப போன மாச வந்து நா எத்தன் நாள் லீவு மூணு நாள்லதான லீவு
ஆ அஞ்சு நாள் ஆமா மா மா பெய்டு போக மூணு நாளு
அப்போ எனக்கு வந்து பத்தாயிரத்தி ஐநூறுதா குடுத்தாங்க
அ தௌசண்ட் டூ ஓ ஓ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போச்சுன்னா வந்துட்டு லெவன் தௌஸ் இல்ல இல்ல ஆமா டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குடுக்கணு
ஆனா பைஹூண்டரெட் தா குடுத்தாங்க
அப்ப எவ்ளோ கம்மி பண்ணிருக்காங்க முன்னூரூபா கம்மி பண்ணிருக்காங்க
எதுக்கு நா பாரு லூசு மாரி எவ்ளோ குடுத்தாலு வாங்கிட்டு வந்துட்ருக்கே
அப்ப நீங்க இ எம் ஐ லா எப்டி கட்டுவீங்க
இ எம் ஐ நைன் தௌசண்ட் தா
ஓ அப்ப ப்ரச்சனை இல்ல
அ பிரச்சனை இல்லனாலு என்னோட த்ரீ அண்ரெட் தான
இல்ல நீங்க இ எம் ஐ அப்டி பத்தாயிர அந்த மாரிலா இருந்துச்சுன்னா அப்ப உங்களோட கை காசு தான போட்ணு முடிஞ்சா இ எம் ஐயு
இந்த மாசத்தோட முடிஞ்சிடும்ன்னு எங்கம்மா சொல்லுச்சு
ஓ டி விக்கு தான போனுக்கு
போன்னுக்குமே ரெண்டு சேத்துதா ஒம்பதாயிர
அ இன்னி போன்னோடது முடியலையா
ம் ம் போனு மு முப்பத்தி ரெண்டு முப்ப அதுவு டியூ போட்டதுனால முப்பத்தி நாலு சம்திங் என்னமோ வந்துச்சு
ஆமா நீங்க எடுத்தே போமா ரொம்ப மாச ஆயிடுச்சுல்ல
தீபாளி மாசத்தப்ப எடுத்தே
தீவாளி டிசம்பர்ல
நவம்பர்ல தா வந்துச்சு
அ நவம்பர் அப்ப நவம்பர்லயே டியூ கட்ணுமா
ஆக்சுவலி வந்துட்டு நவம்பர்ல தா எடுத்தோ ஆனா எங்களுக்கு ஜான்ல இருந்து தா டியூ ஸ்டார்ட் ஆச்சு
ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆறு மாச ஆச்சு
ம் ஆறு மாசன்னா ஆறு ஆ ஆமா ஆறு மாசத்து முடிஞ்சுட்டு ஆ ஆறு மாச முடிஞ்சுட்டு ஏழாவது மாச வந்துருமா ஏழாவது ஒன்னா தேதினா ஏழாவது மாச மான
ம்மா
அப்ப அந்த ஏ அப்போ அது ஏதாவது ஏழாவது மாச ஒன்னா தேதி கட்ணும்னா அப்ப மொத்த பத்து ஏழு மாச
ஆமா அப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு எவ்ளோ கட்டுவீங்க
ஒம்பதாய்ரூபா
போனுக்கு மட்டு ஒம்பதாயிரமா
இல்ல போனுக்கு மட்டு வந்துட்டு போனுக்கு வந்து ட்டு நாலாயிரத்தி எரநூத்தம்பது ரூபா நெனை
அப்ப இன்னியு கட்ணுனு நெனைக்கிறே ஏழு மாசோ கட்டினாந்தா முப்பத்திஞ்சாயிரரூவாவே வரு இல்ல ஒரு ஆறு மாசோ கட்டுனா போது
அ பின்ன வந்துட்டு டி விக்கு அது வந்து நாலாயிரத்தி ஆறுநூறுவா நெனைக்கிறே டீம் ஸ்டெபிலைசரோட சேத்திக்கு வரு டி வி
எத்தர இஞ்சு
எத்திரன் எத்திரன் ச்சுன்னு தெரில
விட்டு விட்டு விட்டு கேக்குது விட்டு கேக்குதுக்கா விட்டு கேக்குது
இப்ப கேக்
விட்டு விட்டு கேக்குது ஆ கேக்கு எனக்கு தெரிஞ்சு இது கால் கட்டாக போகுதுன் நெனைக்கிறே
ஏ
ஆ தப் அப்டி தா லாஸ்ட் டைமு ஆச்சு நீங்க ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது ஓ எனக்கு ஆமா ஃபஸ்ட் டைம் பேசு ஃபஸ்ட் டைம் பேசும்போது கட்டாயிர்ச்சு இப்ப பே கேக்குதா இப்ப பேசு போது கட்டாயிர்ச்சு என்னதானா
விட்டு விட்டு கேட்டிச்சு இப்ப நல்லா கேக்குது
இப்ப கேக்குதா ஆனா எந்திரி கேக்குதா கேக்குதா கேக்குதா சொல்லியே பாதி நிம்ஷோ போயிரு
ஒங்ளுக் கேக்குதா
ஆ எனக்ல்லா நல்லா கேக்குது எனக்ல்லா கேக்குது
எனக்கு கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது ஏனா இந்த இந்த மாரி விட் விட்டு விட்டு பேசும்போது டக்குன்னு கட்டாயிருது காலு அதுக்குதா இந்த மாரி விட்டு விட்டு பே
இது வந்து ஸ்லோவாதா ஆ இப்ப நா பேசுறது ஒனக்கு கொஞ்சோ செகண்ட் கழ்ச்சுதா ரிசீவ் ஆகுதுன் நெனைக்கிறே
ஆமா ஏனா நா பேசிட்ருக்கு போது ஒங்களோடது
ஆ அப்றோ நீ பேசு ன்னு கொஞ்ச நேரோ கழ்ச்சு பே நல்லா கேக்குது
ஏ இத்து எனக்கு வந்து நிச்சுக்கு என்னாச்சுந்தா எனக்கு அப்டி யோசனயாவேருக்கு
எனக்கு தெரிஞ்சு சின்னதா தா இருக்கு நெனைக்கிறே ஏனா அந்த அக்கா கொழ்ந்தைங்கள நல்லா பாத்துக்குதுல்ல அதுனாலா எதாதுனா குடுக்கு ரொம்ப
ஆமா ஆனா அந்தண்ணே எனக்கு அந்தக்கா பாத் துட்டு க்கு ஐயோ அந்தக்கா பேசலேன் விட்டா அழுகுற மாரி பேசுச்சு அந்தக்கா
ஏ என்னனு
ஆ அந்தண்ணே கிட்டதா பேசிட்ருந்துச்சு கொஞ்சோ கீழ வந்து ஒக்காருன் என்ன சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி வரை க்கு அந்தண்ணே கிட்ட பேசிட்ருந்துச்சு எ கிட்ட கால் பண்ணிட்டு இல்ல நா இங்கதா அது எப்டி இதாச்சுன் எனக்கு தெரில அப்டி அந்தண்ணே எதுவோ அந்தக்காட்ட சொல்லிட்ருக்காங்க சார்ஜரு என்ன என்னமோ பேசுறாங்க ஒண்ணு புரில எனக்கு
சார்ஜரா எதா ப்ப கரண்ட்ல வச்சுருப்பாலோ
அய்ய அப்டின்னா பே பே கத்திருப்பாளே ஒண்ணு எனக்கென்னமோ விழுந்துட்டான் நெனை க்கிறே எனக்கு தெரிஞ்சு
விழுந்துட்டானா அழுதுருப்பால சும்மாவே அழுகுவா அவழுதுருந்த வீடே கத்தி நமக்கு கேட்ருக்கு
ஆம் ஆனா என்ன ஆச்சுன்தா தெர்ல நாளைக்கு வந்தா தெரியு ஏ அவள்ட்டே கேட்டா அவளே சொல்லுவா கத கதயா
சேரி இரு நா கட் பண்ணிட்டு இப்ப நா கூப்புற
இருங்க இருங்க அதுவா கட்டாகட்டு
ஏ இல்ல போது
கன்ஃபார்மா
ஆமா
எப்டி சொல்றீங்க
தோ போதுங்கள் நீ இந்த ஆப் இந்த ஆப் குள்ளயே இரு நா கூப்புட்ற நா கூப்புட்ற இரு
அ ஆ செரி
ம்